தோழி அ அ ஆ நல்லா இருக்கே நா இருக்கே பேசாம
சேரிங்க சேரிங்க சகோதரி வீட்
அ போன அழைப்புல நம்ம வந்து பேசனோல அத பத்தியே தொடர்லாமா
அ தொடர்லாம் சகோதிரி சொல்லுங்க சகோதிரி
அதாவது இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த ப பெற்றோர்கள் வந்து அவ்ங்க வந்து தூக்கி கொண்டு வெளில கொண்டு குடுத்து காக்க காம்ச்சு சாப்பாடு குடுக்குறதுக்கு பதலாட்டு கைல ஒரு மொபைலயு குடுத்து அவ்ங்க வந்து சாப்பாடு குடுக்குவாங்க அந்த அளவுக்கு வந்து அவ்ங்களுக்கு வந்து என்ன சொல்ல சோம்பேறி தனொ ஆய்டுச்சு
கண்டிப்பா கண்டி அதுவு இல்லாம சகோதரி நீங்க சொல்ற மாரி வந்து இப்ப வெளியூர் மக்கள் இப்ப தனியா இருக்கவங்க பின்னாடி காட்டு பகுதி ஏதாவது வெளி பசங்க விளையாறத காட்டி சோர் ஊட்ட முடியு சில பேர் வந்து பத்தாவது மாடில இரு பாங்க அப்டிங்கு போது அவங்க வந்து வெளிய காட்டி ஊட்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு பொறும இருக்காதுல்ல சகோதிரி
ஆமா ஆனா காய் வித்து வெளில சும்மாங்கன்னா வச்சமா
சகோதிரி இப்ப இருக்கற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க சொன்ன மாரி மொபைல் தா ஃபோன் குடுத்தா பிள்ள சாப்டுது மொத்தத்துல பிள்ள சாப் ட்டா போது அப்டிங்கிற மன அப்டிங்கிற மனநிலைமைக்கு பெத்தவங்க வந்துட்டாங்க சகோதிரி
ஆமா சகோதரி ஆனா வந்து என்னன்னா அந்த ஃபோன் குடுக்குறதுல வந்து ரொம்ப கெட்டது அது என்னனா அதுக்கே வந்து அவுங்க வந்து அடிக்ட் ஆய்றாங்க இப்ப நம்ம பெரியவங்களே ஃபோன்ல எவ்ளோ அடிக்ட் ஆய்ருக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி கண்டிப்பா கண்டிப்பா அது வேணு உண்மதா சகோதரி அதுதா அது சார் இல்ல சகோதரி வீட்ல வந்து பெரியவங்க பாக்கறனால தா அந்த பிள்ளைகளுக்கு பா பாக்கனுங்கற ஆர்வோ வருது முடுஞ்ச அளவுக்கு வந்து பசங்க முன்னாடியு கொழந்தைங்க முன்னாடியு வந்து நம்ம ஃபோன் பாக்கறத தவிர்கறது ரொம்பவே நல்லது துன் சொல்றாங்க சகோதிரி
ஆனா இப்ப யாருமே ஃபோன் இல்லாம வந்து இருக்கவே மாட்டேங்குறாங்க
கண்டிப்பா சகோதரி ஏனா வந்து இப்ப வந்து பெரியவங்க வந்து பெரியவங்கள பாத்துதா சின்ன பிள்ளைங்க வந்து கத்துப்பாங்கள அப்டிங்கும் போது நம்ப வந்து கரெக்ட் டா இருந்தாதா பிள்ளைங்களு கரெக்டா வளருவாங்கன் சொல்லுவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா அது இல்லாம இப்போ அவ்ங்க வந்து ஒடனே அழுத ஒட்ன அவ்ங்களுக்கு தனியா ஒரு ஃபோன் குடுக்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கனா சகோதரி பேரண்ட்ட பசங்கள விட பேரண்டு தா ரொம்ப ஃபோனு ஃபோனு ஃபோனு பிள்ளைங்க கூட கம்முனு இருக்காங்க பிள்ளைங்க கூட அழுது வந்து அடக்குற அளவுக்கு வந்துர்றாங்க இருந்தாலு ஏ பிள்ள வந்து ஃபோன பாத் ஃபோன பாத்தா தா அழ அழுகாம இருப்பா அப் அப்டிங்கிற மாரிலா அவங்களே பேச ஆரம்மிச்சிர்றாங்க
ஆமா அந்த ப கொழந்தைங்க வந்து சேட்ட பண்ணாம இருக்கதுகாண்டியே தனியா ஒரு ஃபோன கைல குடுத்துருவாங்க அப்ப அவ்ங்களுக்கு வேல நடக்குல்ல
அது இப்ப இருக்க பிள்ளைங்களா சகோதரி
இப்போலாவ் எங்கெ வந்து வெளில கூட்டிட்டு போனாலு ஆ ஃபோனு தந்தா குடுத்தா தா பேசாம இருக்குங்க
ஆமா சக் ஆமா சகோ அது ஒனக் வாங்கி குடுக்கணு அப்பனா நீ வா நீ வால் பண்ணா நா உன்ன உட்டுட்டு போய்ருவ அப்பனா நீ வந்து ஃபோன் நீ வந்து அமைதியா இருக் க்கனு சமத்தா இருக்கனு அப்பதா நீ வெளில கூட்டி அப்டிங்கிற ஒரு ப்ளாக் மெய்ல வந்து பண்ணி வுட்டுர்றாங்க பிள்ளைங்களுக்கு
ஆமாம்மா
அந்த புள்ளைங்களு பாவ என்ன பண்ணு ஃபோன் அப்ப நமக்கு ஃபோன் கெடச்சுரு அப்டின் சொல்லி அந்த புள்ளைங்களு வந்து சேட்டையு வந்து பண்ண பண்ணாம அமைதியா ஒக்காந்துக்க ஆரம்மிச்சிரு சகோதரி
ஆமா ஆனா அது அப்டி அமைதியா இருக்கறதுனா வந்து அந்த மைண்ட் செட் வந்து எப்டி மாறுதுன் பாத்தீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா இல்லைனா ஏனா பெத்தவங்களே வந்து கெடுக்குறாங்க சிஸ் சில பேர் பாத்தீங்னா ஃபோனு இவங்களே வந்து ஃபோன வந்து நீ யூஸ் பண்ணு அப்டிங்கற மாரி இவங்களே வந்து சொல்லி குடு க்குறாங்க அது ரொம்ப தப்பான விஷ்யந்தானே சகோதரி
ஆமா கண்டிப்பா
ம்
அதையு இல்லாம என்னன்னா இப்ப வந்து எப்டி சொல்றதுக்கு அவ்ங்க வந்து அந்த ஃபோன வந்து அப்டி குடுத்து குடுத்து பழகனாலே செல கொழந்தைகள் பாத்துருக்கீங்ளா அந்த தூக்கத்துல கூட அந்த கைய வந்து அந்த மாரி தச்சுல வப்பாங்க தெரிமா அந்த மாரிதா பண்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அது சகோதரி வந்து ரொம்ப ரொம்ப நாள் வந்து பிள்ளைங்க வந்து ஃபோன பாக்குறனா இந்த அடிமையா வந்து ஃபோனுக்கு வந்து அடிமையாயிருச்சு சகோதரி பிள்ளைங்க வந்து அதனால அப்டி இருக்கு
அதனால அதால தப்பு ரொம்பவே தப்பு நம்மெல்லா சின்ன வயசுல வளந்தோ நம்மளுக்கெல்லா ஃபோனெல்லா என்னன்னே தெரியாது
கண்டிப்பா சகோதரி எனக்கெல்லா வந்து காலேஜு போகும் போதா ஃபோனுனா என்னன் தெரியு அது ஸ்கூல் பன்னெண்டாவ்துக்கு அப்றந்தா எனக்கு மொபைல்னா என்ன ஏனா இப்ப இருக்க பிள்ளைங்களா பாத்தீங்ன ரெண்டு மூணு பெறந்த பிள்ளைங்களுக்கே ஃபோன் வேணுங்கிற மாரி இருக்கு அந்த அளவுக்கு காலகட்ட வந்து வந்துருச்சு சகோதரி
ஆமா அதுவு இல்லாம இப்ப வந்து இந்த ஃபோன்லே வந்து இந்த ஆன்லைன் க்ளாஸுலா வெச்சு வெச்சு இப்ப வந்து சின்ன கொழந்தைகளுக்கு கைலங்க ஃபோன் இருக்கு அதாவ்து ரெண்டா வகுப்பு ஒன்னா வகுப்பு படிக்க கூடிய கொழந்தைகள் கைலயுமே ஃபோன் இருக்கு
கண்டிப்பா கண்டி அதுக்கு காரணோ வந்து ஸ் இந்த கொரோனாவோட பாதிப்புங்கறதுனால இந்த மக் மக்களுக்கு வந்து இந்த ஃபோன் மேல இருக்கற நாட்டோ வந்து ரொம்ப அதிகமாயிருச்சன்னு சொல்றாங்க
அ ஆமா அதாவது மின்னடிலா வந்து ஸ்கூல் வந்து என்னல்லாம் படிக்கணு என்னல்லாம் ஹோமோர்க் பண்ணணுன் சொல்லிட்டு எல்லா டீச்சர் மாரு என்ன பண்ணுவாங்க டைரில எழுதி குடுத்துடுவாங்க ஆனா இப்ப அப்டி இல்ல அது க்குனே ஒரு தனி க்ரூப் ஓபன் பண்ணி அதுக்குனு அந்த குரூப் அந்த வச்சு அதுக்குன்னே என்னெல்லா ஹோமோர்க் பண்ணுன் சொல்ட்டு அந்த ஃபோன்ல குரூப் ல அனிப்புடுறாங்க ஆனா இதுக்கு வந்து டைரியு குடுக்குறாங்க ஸ்கூல்ல
இல்ல சகோதரி டைரி வந்து குடுத்தோன்னே பிள்ளைங்க வந்து சில டையம் டைரிய வந்து ஸ்கூல்யே உட்டுட்டு வந்தர்றாங்க பேரண்ட் கிட்ட வந்து சொல்ல மாட்டேக்கிறாங்க அதனாலதா என்ன பண்றாங்க பிள்ளைங்க வந்து சொல்ல மாட்டேங் கெறாங்கரத்துக்காக பேரண்ட் பெத்தவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதக் துக்காக ஃபோன்ல வந்து அவங்களோ அவங்களோட தகவல வந்து சொல்லி் குடுத்துறாங்க ஏனா ஒரு சில பிள்ளங்க வந்து வீட்ல சொல்ல மாட்டேங்கிறாங்களே இப்ப ஸ்கூல்லயு வந்து முக்கியமான இன்பர்மேஷன் சொல்றாங்க அப்டின்னா டைரியில எழுதி குடுத்தாலு அது பிள்ளைங்க கிட்ட காட்டமட்டேங்கிறாங்க இப்ப நம்ம வந்து டைரிய பத்தி எடுத்து படிச்சதா நமக்கு அது தெரியுது அதனால வந்து ஒரு குரூப்ல போட்டு விட்டுட்டோம்னா பொதுவா எல்லா எல்லாத்தோட அப்பா அம்மாவு அதுல பாத்துப்பாங்க அதுங்கறனால ஒரு விழிப்புணர்வுக்காக அது பண்றாங் சில வகையில பாத்தீங்கனா சொழி நீங்க சொல்ற மாரி வந்து ஃபோன் வந்து நல்லதுக்கு இருக்கு கெட்டது இருக்கு நம்ம வந்து எந்த வகையில பயன்படுத்துன்னு எதுல பயன்படுத்த கூடாதுங்கறது பெத்தவங்க நம்ப தா வந்து கொழந்தைங்களுக்கு வந்து சொல்லணு கரெக்டா வந்து ஏனா வந்து சில பேர் வந்து படிப்புக்காக படிப்பு எவ்ளவோ நல்ல விஷயங்கள் இப்ப கொழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்கறது ஒரு சில கிளாஸ்ல்லா பாத்தீங்கனா ஃபோன் மூலியம்மாவே நாங்க நா ஃபோன் மூலியம்மாவே கத்துக்கறளவுக்கு இப்ப வந்து எவ்ளவோ வந்து டெக்னாலஜில்லா வளந்துருக்கு சகோதிரி
ஆமா
ஆனா அது வந்து பெத்தவங்க என்ன பண்றாங்கன்னா கொழந்தை கொழந்தைங்கள வந்து கெடுக்கறது பெத்தவங்கதா கொழந்தைங்க வந்து கரெக் டான வழியில கொண்டு போறது நம்ம கையிலதா இருக்கு அனா ஒரு சில பேத்துக்கு அத புரிஞ்சிக்க மாட்டேங்கிது அவங்களோட வேல நடந்தா போது அவங்க வந்து பிள்ளைக வந்து வீட்ல அமைதியா இருக்கு நம்ள எதுவு தொந்தரவு பண்ண கூடாது அப்டிங்கற ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு ஃபோன வந்து அவங்க கைல ஒப்படைச்சடறாங்க அவங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டுருக்கு நெறையா பாருங்க ஆன்லைன் வந்து ஆன்லைன்ல கேம் அது இதுன்னு யூஸ் பண்ணி பிள்ளைங்க வந்து எவ்ளவோ வந்து ரொம்ப வந்துட்டு மைண்ட் பிரஷரு மன வேதனைகள்லா உள்ளாகி சாகர நெலமைக் கிகூட போயிருக்காங்க நியூஸல்லா பாத்துருக்கீங்களா சகோதரி
ஆமா எடையிலல்லா ஒரு கேம் வந்து பாத்தீங்களா ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள மின்னாடி இந்த ப்ளூவேல் கேமு அதெல்லா என்னன்னே தெரியாது நம்ம நியூஸ்ல பாக்கறதா அது வெள்ளாடி எத்தன பேர் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க
எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பணம் போட்ட கூட எமாந்துருக்காங்க சிஸ் அந்தளவுக்கு வந்து அந்த கொழந்தைங்க வந்து பணோங்கட்டி வெளையால்டறளவுக்கு அந்த அளவுக் க்கு வீட்ல வந்து காச எடுத்து அந்தளவுக்கு வந்து ஒரு திருடுற நெலமைக்கி கூட வந்து அத வந்து நமக்கு உபயோகிக்கிது அந்தளவுக்கு வந்து மக்களோட மனச வந்து மாத்துத்து அப்டிங்கற மாரிலா வந்து ஃபோன் வந்து குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சகோதரி
ஆமா ஆமா ப்ளூவேல் கேம் வெள்ளாடுனாங்க அப்புறோ என்னென்னமோ கொண்டு வந்து என்னல்லாமோ கேம்லா ஆடி அதே மாரி கையெல்லா வெட்டி எடுத்து எத்தனையோ பேரு சூசைட் பண்ணிட்டாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதா சார் வெரி ஃபோன்ல வந்து நல்லாதுருக்கு கெட்டது இருக்கு நம்ம வந்து எந்த முறைல பயன்படுத்துறோம் எந்த மாரில பயன்படுத்த கூடாதுங்கறது வந்து நம்ம கைலதா சகோதரி இருக்கு
ஆமா இப்ப அவுங்க என்ன பண்றாங்கனா பெற்றோர்களுக்கு தொல்ல இருக்க கூடாதுன் சொல்ட்டு கொழந்தைளுக்கு கைல ஃபோன் குடுத்துட்டு அவுங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஆனா அந்த ஃபோன்ல வந்து அவுங்க என்ன பண்றாங்கனே அவுங்களுக்கெ தெரிய மாட்டேங்குது
கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய மாட்டது சகோதிரி பெத்தவங்களுக்கு பெத்தவங்கள அத வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க பெத்தவங்க வந்து இப்ப பைய வந்து அமைதியா இருந்தா மட்டு போதும்ப நமக்கு தேவை வந்து பைய வந்து அழக்கூடாது அமைதியா இருக் போனு அப்டிங்கற மாரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க ஆனா அது ரொம்ப தப்புதானே சகோதரி
ஆமா அது ரொம்பவே தப்புதா அதாவது அவங்களுக்கு என்னன்னா நாம்மள வந்து சலியப்படுத் த்தகூடாது நம்மள வந்து நோண்டக்கூடாது அத அப்டின் சொல்ட்டு அவுங்க வந்து ஃபோன கைல குடுத்துட்டு போயிருதாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா என்ன பொறுத்த வரைக்கு சகோதரி பெண் இப்ப இருக்கற பிள்ளைங்களுக்கு ஃபோன வந்து தள்ளி அவாய்ட் தள் ஃபோன வந்து குடுக்காம இருக்கறது ரொம்பவே நல்லது சகோதரி இப்ப இருக்கற காலகட்டத்துக்கெல்லா
இப்ப ஏ பாப்பா கூட எப்டின்னா ஒரு வந்து நம்ம பாக்கமா வந்து போன் கேக்க மாட்டா இதாவது இதா ஃபோன் வந்து இல்லைங்களா அவங்க அப்பாவா இல்லன்னா அவங்க ஏ அப்பாவோ வந்து போ வீடியோ கால் பண்ணுவாங்கல்ல அப்போ அது இன்னு அப்பந்தா அந்த போனுக்கு கலந்து வேற எப்டி சொல்ல அழுதுட்டு வருவா அந்த போன கையில குடுக்கணு சொல்லிட்டு
அதா அதா சகோதரி இப்ப இருக்க பிள்ளைங்களுக்குல்லா பாரு சகோதரி போனு இல்ல சகோதரி இப்ப இருக்க பிள்ளைங்களுக்குல்லாம் பாத்தீங்கன்னா யாரோட போன் யாரு இந்த போன் வந்து யாரு யார் கால் இப்ப நா அப்படிங்கறக்குள்ள தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதே பாருங்க என்னோட போன் எடுச்சது ஏ பைய வந்து என்கிட்ட எடுத்துட்டு வந்து குடுப்ப இதே அவங்க அம்மாய் போன் அடுச்ச அவங்க கிட்ட குடுப்பாங்க அவங்க அப்பா போன் எடுத்து அவரு போன் எடுத்து அவங்க அப்பா கிட்ட குடுப்பாரு
ஆமா அந்த க கவர் இருக்கு ஏ பாப்ப அப்டிதா அந்த பின்னாடி உள்ள கவர பாத்துட்டு எ இது வந்து அம்மாவோட ஃபோனு இது வந்து பாட்டியோட ஃபோனுன் சொல்லிட்டு அப்டி தா பிரிச்சு அப்டி குடுத்துறது அதாவ்து அவ பாட்டி போன நா எடுக்க கூடாது நா எடுத்தா அவுளுக்கு கோவ்வரு
கண்டிப்பா கண்டு எதே மாரிதா
கைல இருந்து வாங்கி கொண்டு எ அ எ அம்மாட்ட கொண்டு குடுப்பா
கண்டிப்பா எ பையனு அப்டிதா சகோதரி எங்கம்மா ஃபோன் எடுத்து வச்சிருப்ப அந்த ஃபோன வாங்கி அவுங்கம்மா கிட்ட போய் குடுப்பா இந்தான்னு சொல்லி எல்லாருமே நா ஃபோன் யூஸ் பண்ற உ தாத்தாகிட்ட ஃபோன் இருக்காம நீயூ யூஸ் பண்ணுன் சொல்லி உங்கம்மாயிகிட்ட வந்து எடுத்து குடுக்கறா
அ ஆ அப்டிதா பண்ணுவாங்க
அது இப்ப இருக்க கால கட்டத்துல இருக்ற பிள்ளங்ளா ரொம்ப அறிவு சகோதரி நம்ம நெனைக்கறோ வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப இதுன்ட்டு ஆனா இப்ப இருக்கப் புள்ளைங்னா ரொம்ப நம்பளை விட ரொம்ப அறிவா இருக்காங்க
ஆ அது இல்லாம எங்கள்ட்டல்லா ஃபோன் கேட்டு ரொம்ப அடம்புடிக்க மாட்டா இதே அவுங்க அப்பா வந்துட்டாங்கன் வைங்களே அப்பாட்ட ஃபோன வந்து வாங்க்பா அப்பா வந்து ஃபோனக்குடுனு கேட்டோனே குடுத்துருவாங்க இந்த கோக்கமலான் சொல்லீட்டு இப்ப வந்து யூடியூப்லெல்லா வந்துருக்குல்ல
ஆ ஆமா சகோதரி
ஆ அந்த ஃபோன கேட்டா ஒடனே குடுத்துருவாங்க நா என்ன பண்ணுவே நா சத்தம் போடுவே இருந்து இப்டி ஃபோன குடுக்க கூடாதுன் சொல்லீட்டு அடி எனக்கு கெடைக்கு
இல்ல சகோதரி இப்ப நம்ம அப்பாக்களுக்கு வந்து சகோதரி பிள்ளைங்கனா ரொம்ப செல்லமா அதா பிள்ளைங்கள் ஆனா ஏ கணவ ரு ரொம்ப ஸ்டிரிட்டா இருப்பாரு பையனுக்கு வந்து ஃபோன் காட்டாத ஃபோன் வந்து டேஞ்சர் காட்டக்கூடாது ஃபோன் வந்து சகோதரி அவுங்க அதிகமா பாக்கர்னால ஏனா வந்து ஃபோன் வந்து எப்டி வந்து ஒரு கை வந்து நொழையற அளவுக்குதா வந்து க்வா கிட்ட இருக்குமா தள்ளிதா இருக்குங்ளா அப்டிங்கும்போது ஃபோன் வந்து அது வந்து கொழந்தைங்ளோட கண்பார்வ வந்து பாதிக்கப்படுதுல சகோதரி அந்த எடத்துல
ஆமா நம்ம நம்ம பெரியவுங்களுக்கே ரொம்ப கண் பார்வ இதா இருக்கு ஃபோன் ரொம்ப நேரோ யூஸ் பண்ணம் போதே
கண்டிப்பா கண்டி அப்டி இருக்கும் போது கொழந்தைங்களோட கண் பார்வைங்கறது ரொம்ப மெலிசா இருக்கூ கண்ணுக்குள்ள இருக்க தெரையெல்லாங்கும் போது அப்பிடிங்கும்போது நம்மளே வந்து ஃபோன் குடுத்து கொழந்தையோட ஹெல்த வந்து பாதிக்க கூடாதுல சகோதரி நம்ப
ஆமா கண்டிப்பா அது இல்லாம நம்ளுக்கே வந்து நம்ம ரொம்ப நேரோ ஃபோன் பாக்கம்ப இந்த கழுத்து நரம்பெல்லா எப்புடி வலிக்குது பாத்தீங்ளா
கண்டிப்பா அது குனுஞ்சுக்கிட்டே பாக்கறது நெறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபோன் வந்ததுல இருந்து சகோதரி வெளிய போய் இப்பப்பாருங்க ஒரு நா ஒரு நல்லநாள் கெட்டனா இப்ப வந்து எதாது நம்ம டிரஸ் எடுக்க போறோ அப்பனா முன்னல்லா குடும்பமா சேந்து ட்ரஸ் டுப்போ கலகலனு பேசி சிரிச்சுகிட்டு டிரெஸ் எல்லா எடுத்துனு நம்ம வரு அப்ப நமக்கு டயர்டு தெரியாது இப்ப பாத்தீங்னா உக்காந்த எடத்துல இருந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்து டிரெஸ வாங்கறது உணவு கூட சகோதரி பாத்தீங்னா வீட்ல ஆடர் பண்ணி வாங்கறாங்க சமக்க மாட்டீங்கனா சும்மாதா இருக்குங்க சும்மாதா இருக்காங்க சமைக்க மாட்டீகங்கறாங்க கேட்டா வந்து எனக்கு ஒடம்பு முடி இல்ல அதா ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்து அவன் குடுக்கறான் அதுக்கு அதுக்கு ஒரு தனியா ஒரு பைசா வாங்கி கொண்டு வந்து குடுக்கறவனுக்கு சேரிங் சகோதரி அ த்த கால்ல நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோதரி நன்றி சகோதரி
ஆ சேரி சகோதரி நன்றி ரொம்ப நன்றி